ஹலோ அ நல்லாக்கர்ங்க நீங்க நல்லாக்கிறீங்களா
நல்லர்க்கங்க வீட்ல எல்லாரு நல்லர்க்கங்கா
எல்லாரு நல்லாக்கிறாங்க
நேத்து நா உங்க வீட்டுக்கு வந்திர்ந்தங்க நீங்க உங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு பொய்ட்டீங்கன் சொன்னாங்க
ஆம்மாங்க நாங்கள் ரொம்ப நாளா போலிங்களா
ம்
சேர் போயிட்டு வரலான்ட்டு போய் அந்த ஏரியால்ல எப்டி இருக்குன் பாட்டு வந்தோ
ஓ சேரி செரிங்க
கிராமந்தாங்க
ம்
நாங்க கொழந்தையருந்து வளர்ந்ததெல்லா அந்த ஊருதாங்க
விவசாயம் பண்றாங்களாங்க ஊர்ல்ல
விவசாயமு ந நறைய பண்றாங்க
உம்
இப்ப நாங்க சின்ன கொழந்தைலேந்து அங்க வளந்தனால்ல செரி டைம் போய்ட்டுவர்லாஞ் சொல்லிட்டு போன ரொம்ப வர்ஸ்ஸமாய்டுச்சு ரெண்ட்மூணு வருஷத்துக்கு மேலருக்கூ கே சும்மா ஓய் இப்ப எப்டி இருக்கு அந்த மொதல்ல நம்ம இருந்ததுக்கு இப்ப எப்டி இருக்கு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்டின்னு பாத்தோ
ஓ நீங்க சொல்றத பாத்தா இப்ப டவுன் மாதிரி மாரிருச்சுங்களா
ஆமாங்க நாங்க இப்ப இருக்குறது நகரம் மாரி இருக்கு
ம்
செரி வளந்ததெல்லா கிராமம்தாங்க அந்த லைஃப் கெடைக்காதுல்ல
கரெக்ட் கரெக்ட் நா இப்போ கேட்டது அதுதா கேட்டே நீங்க கிராமன்னு சொல்றீங்கல்லையா அது வந்து இப்போ நெறையா பில்டிங்ல்லா கட்டிருப்பாங்கல்லங்க
இப்ப நெறையா மாற்றம் இருக்குங்க
ம்
இப்ப நாங்கல்லா இருக்கும்போது ஓட்டு வீட்ல இருந்தோ
செரிங்க
செரிங்க அதுக்கு முன்னாடி ஓலச்சால மாரி போட்ருந்தாங்க
ஓ செரிங்க
அப்பறோ நாங்க வந்தப்பறோ ஓட்டு வீட மாருச்சி இப்போ ஆர்ச் கட்டடமா மாரி இருக்கு ஆமாங்க அப்பல்லா ரோடு வ சதி கம்மியா இருந்தது
ம்
இப்பெல்லா நல்லா ரோடு வசதி இருக்கு தண்ணி இருக்கல ரொம்ப கஷ்டப்பட்டோ ஆமா ஊரே இப்போ தன்னிக்கெல்லா என்ன பண்ணீங்க தண்ணீர்லா வேணும்னா குடி குடிநீர் அப்டின்னா ஒரே ஒரு காற்று குள்ள போய் அந்த கிணத்துக்குள்ள படி மாரி வெட்டி விட்ருப்பாங்க
செரி செரிங்க
நா அந்த படில இறங்கித்தா ஒவ்வொரு கொடமா மோந்துட்டு வருவோ
எவ்ளோ படி இருக்குங்க
அது ஒரு ஐம்பது அறுவது படி இருக்கு
ஆ கெணறு மாரி சொல்றீங்க
கெணறுதாங்க கெணத்துலதா போய் எறங்கணு
ம் ம் அதுல ஊத்து தண்ணி மாரிங்களா
ஆமாங்க
ஓ
அப்ப அது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குங்க அந்த அளவுக்குல்லா சுத்தமா இருக்காது நம்மதா வந்து பாத்து எடுத்துக்கணு ஆமாங்க
ம் ம் மழ நீர் எல்லா சேகரிச்சி வச்சிக்குவீங்க அப்ப இல்லைங்களா மழையெல்லா வந்துச்சின்னா
மழை நீர் எல்லா வீட்ல வர்றது புடிச்சி வச்சிக்குவோ
ம்
ஆனா அதெல்லா ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் தான
ஆமாங்க அது துணி தொவைக்கிறதுக்கலா என்ன செய்றதுங்க அப்போ
துணி தொவைக்கிருக்குல்ல இந்த ஆள் குழாய் கிணறு இருக்குல்லீங்களா
செரிங்க
அதுலதா ஊருக்கு ரெண்டு நாலுனு வெச்சிருப்பாங்க
செரிங்க
செரிங்க அதுல போயி கியூல நின்னு ஒவ்வொருத்தரா அடிப்பம்பு அடிச்சித்தா புடிச்
ஓ அடி பம்ப்புங்க ம்
அது ரொம்போ கஷ்டப்பட்டூம் தண்ணி இருக்கலா
உம்
இங்க இப்பல்லா பாத்தீங்கனா வீடு வீட்டுக்கு ஆழ்துளை கிணறு மோட்ரு வஸ் திகள் எல்லா இருக்கு
ஓ செரிங்க உம்
அப்பல்லா அதிகமாக மோட்ரே இருக்காதுங்
சேரி சேரிங்க ஆனா கிராமத்துலேன் பாத்தீங்னா நெறைய கெணறுகள்லா வச்சிருப்பாங்ளேங்க இப்ப போரெல்லா இப்ப இருக்குற மாரி ஒவ்வொரு வீட்டுகளுக்கு கெணறுகள்லா இருக்குலங்க
கெணறு இருக்கு ஒரு சில வீட்டுகள்ல வச்சிருப்பாங்க எல்லா வீட்லயு இருக்காது
உம்
நல்லா எங்க வீட்லயும் இருக்கு ஆனா கயிறு போட்டு ஒரு மரத்துல செஞ்ச உருளு மாரி வச்சி அதலதா எறைப்பாங்க
செரிங்க
அது நம்மோ யூஸ் பொழங்குற வேலைல இதுக்குல்லா வச்சிக்குவாங்க துணி தொவைக்குறதுக்கு குளிக்கிறக்கு
அதா அதா அதா உம்
அந்த மாரிதா இருக்கு
உம்
லா சைக்கிளே ஓட்ட தெரியாது எங்ளுக்குல்லா
சேர் செரிங்க
சும்மா சைக்கிள் பிடிச்சு தள்ளிட்டுதா போவோ அதுல ரெண்டு கொடத்த வேற வச்சி தள்ளிட்டே வருவோ
ஆ சேரிங்க செரிங்க உம் எப்ப ஓட்டி பழகுனீங்க
என்னாச்சி ஓட்டி பழகுறது பாத்திங்கனா ஒரு அஞ்சி வயசு ஆறு ஏழு எட்டு வயசு இருக்கு
ம்
எட்டு வயசுல அது பெரிய சைக்கிள் மட்டுந்தா இருக்கு இப்பொ மாரி சின்ன சைக்கிள்லா வராது பெரிய சை சைக்கிள்ல அரப்பெடல் போட் போட் பழகணும்
ம் ம்
மேலக் கீழ மேல உழுந்து கைக் கால்ல சரிச்சி காயமாயி அந்த மாரி ரெம்ப கஷ்டப்பட்டுதா பழகுணோ
உம்
நம்ம ஸ்கூல் வசதி எல்லா பாத்தீங்கனா பெருசா இருக்காது ஒரு ரெண்டு கிலோமீட் ட்ரூ மூணு கிலோமீட்ரூ தள்ளி போய் படிக்கிற மாரி இருக்கு
அது சைக்கிள போயிட்டீங்ளா
நம்ம நடந்தே போயிருவே நெறைய அப்ப சைக் ளும் அதிகமா வச்சிருக்க மாட்டாங்க வீட்டுக்கு ஒண்ணு கூட இருக்காது ஏ
செரிங்க
நாலு வீடு அஞ்சு வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வெச்சிர்ப்பாங்க
செரிங்க ம்
எது எப்டியோ அன்னைக்கெல்லா வந்து எல்லாருமே எதார்த்தமா எல்லா பொருளுங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்வாங்க
ஆமா ஆமாங்க ம்
ஆனா இப்ப இருக்கறவ்ங்க வீட்ல பாத்தா அவங்கவுங்க வீட்ல இருந்து ஒரு பொருளுங்கூட அடுத்தவ்ங்க் குடுக் மாட்டாங்கங்க
ஆனா எல்லா வசதியு வந்துருச்சுங்க ஆனா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்க மாட்டேங்கிது
அது குடுக் மாட்டாங்க யாரு சே ஒரு சிலர் வீட்லில்லா பாத்தீங்கன்னா கதவு சாத்துனாங்கன்னா வீட்ல இருக்காங்ளா இல்லையான் கூட தெரியாது அந்த மாரி இருக்கு ஆனா அந்த காலத்துல அப்பிடி இல்லீங்க எல்லா ப வீட்லயுமு அந்த பெரியவங்க இருக்காங்கில்ல
ஆமாங்க ஆமாங்க
எல்லா வெளியே உக்காந்துருப்பாங்க யாரு ஊருக்குள்ள வர்றாங்க என்ன ஏது எல்லா பாத்துருவாங்க
ஆமாங்க சி சி டி வி கேமரா மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க
ஆமா
ம் இப்ப நாங்க இர்க்கற ஏரியா பாத்தீங்கன்னாவே நெறையா வீடுக இருக்குங்க இந்த க இது ஒரு காலணி மாரி நெறையா வீடு இருக்குன் வெச்சுக்கோங்ளே நீங்க சொல்ற மாரிதா இப்பம் குறிப்பிட்ட டைம் வந்த வண்டி வாகனங்கள்லா போகுங்க காலைல ஸ்கூலுக் போறவ்ங்க வேலைக் போறவ்ங் போவாங்க ஈவினி்ங் ரிட்டன் வரவ்ங்க வந்து அந்த சவுண்ட் இருக்குங்க அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்குன் வெச்சு
இருக்குன் வெச்சுக்கங்ளே காத்து சவுண்டு மட்டுந்தா கேக்கு
வீட்ல இருக்கறாங்ளா இல்லையா நமக்கு எதாவ்து எமர்ஜென்ஸினா யார கூப்பட்றதுன் கூட ப டவுட் வருன்னு வெச்சுக்கங்ளே அந்தளவுக்கு அமைதியா இருக்குதுங்க
அது நல்லத் தாங்க என்ன ஒரு அக்கம் பக் கோ இருக்கறவ்ங்க யார்ன்னே தெரியாத மாரி இருக்கு நம்ம ஒரு எந்திரம் மாரி போயிட்டே இருப்போ
ஆமாங்க
வாழ்க்கையே போர் அடிக்கிற மாரி தெரியும்
கரெக்ட்டுங்க ம்
நா நாலு பேர்த்து கூட
நம்மளுக்கு ஒரு பிரச்சன எதாவ்து ஒன்னு சந்தோஷோ எதைமே வந்து ஷேர் பண்ணாம நாம்ளே அதுக்குள்ள நம்ம மனசு குள்ள வெச்சுக்கிற மாதிரியான ஒரு அ சூழ்நில வந்துருச்சுங்க நம்ளோட நம்ளோட ஹேப்பினஸ் இருக் குதுன் வெய்ங்ளே நம்ம ஒருத்தங் கிட்ட ஷேர் பண்ணோன்னா அது டபுள் ஆகுன் சொல்லுவாங்க நம்ளோட கவலைகள் வந்து நம்ம வந்து ஷேர் பண்றோனா அது பாதியா கொறஞ்சிருன்னு சொல்லுவாங்க இல்லைங்ளா அப்பிடி பே பேசறக்குண்டான ஆட்கள் வந்து யாருமே இல்ல ஒருத்தவ்ங்ளுடைய கஷ் கஷ்டங்கள கேக்கறக்கு யாருமே தயாரா இல்லீங்க
அங்க நம்ம பேசறத வந்து காது குடுத்து கேக்கறளவுக்கு யாருக்கு நேரம் இல்லீங்
நேரமு இல்ல அதுக்கு யாரு விரும்பறதில்லீங்க
எல்லாமே வந்து அவுங்க என்ன நெனைக்கறாங்ளோ அத பண்ணிட்டு அப்டியே போற மாரியே போணு
ம் அது அப்டின்னானா அவுங்கவுங்க ஃபேமிலிய அவுங்கவுங் பாத்துக்கணுன் வெச்சுக் கோங்ளே உங்களுக் என்னமோ அத நம்ம பாத்துக்கணு தனி தனியா இத வந்து மத்தவங்க யார்ட்டையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணுறதோ இல்ல எல்லோரு சேர்ந்து சந்தோஷப்படுறதோ அதெல்லா இல்ல
சமையல்ல அப்பலா வந்து ஒரு விசேஷோ அப்டின்னா எல்லாருமே ஊரே பூரா ஒன்னா நிப்பாங்க
ம்
இன்னைக்கெல்லா அந்த சம்பந்தப்பட்ட ரத்த உறவுகள் மட்டும்தா நிக்கறாங்க வேற யாரு இருக்காங்க
நீங்க சொல்ற மாதிரி பாத்தா அந்த காலத்துல வந்துங்க மக்கள் தொகை கம்மி தானுங்க அ அங்கங்கதா வீடுகள் இருந்துச்சு அந்த ஒரு பத்து வீடுகள்ன்னா பத் து வீடுகள்தா இருக்குங்க இல்லைங்ளா இப்ப நீங்களே சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள சுத்தி எத்தன வீடு இருந்ததுன்னு சொல்லுங்க
இப்ப வீடுன்னா ஒரு பத் பதினெஞ்சு வீடு இருக்கு
அவ்வளோதானுங்க சேர் அப்பறோ நீங்க அந்த பத்து வீடுகளோட ஷேர் பண்ணாம என்ன பண்ண போறோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீதியிலேயே பத்து இருபது முப்பது வீடு இருக்குதுங்காச்சு அப்ப வந்து உங்களுக்கு பெருசா அதோட தேவைகள் இருக்காது இல்லைங்க
அப்ப வந்து பெருசா யாரு வந்து எதுக்கு இது பண்ண மாட்டாங்க நம்ம ஆள்க அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்புயிருந்துச்சு இன்னைக்கெல்லா அப்படி இல்லையே யாரு வந்து வசதியாருக்குறாங்க ரெண்டு மாடி மூணு மாடி கட்டடோமெடுத்தா தா அவுங்க பெரிய ஆள் நெனைக்கிறாங்க
ம்
அ அன்னைக்கில்லா அப்பிடி இல்லூ எல்லாரு ஈக்குவல்லா தா இருப்பாங்க ஏதாவது ஒரு சாப்புட்ற பொருல்லா இருந்தாலு நாலு பேத்துக்கு குடுத்துட்டு ஒரு ரீதியில ஒரு விசேஷோம்னாலே எல்லாத்துக்கு ஷேர் பண்ணு
அப்ப பாத்திங்கன்னா எல்லா ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தாங்க இல்லைங்களா விவசாயோன்னா அதுக்கு தா எல்லாருமே போவாங்க
போன ஆமா
ம் இங்க வந்து ஒவ்வொரு வீடு வேற வேற தொழில்லல்லா இருக்காங்க அவுங்க எப்பிடி ஒற்றுமையா இருக் குற வழியில இல்லங்க
அப்போமு இருந்தாங்க என்னன்னா ஒரு பிஸ் ஸ்னஸ அப்படி ஏதோ ஒன்னு பண்ணாங்னா வியாபாரோ ஒரே இதுல ஒருத்தர் தா இருப்பாரு
ம் ம் ம்
விவசாயோ பண்றவங்க நறைய இருப்பாங்க
ம்
ஆனா மத்த வியாபாரங்கள் பண்ற ஆளுகள மளிக கடையின்னா மளிக்கட வந்து ஒரு ஊருக்கே அஞ்சு கட நாலு கட தா இருக்கு
ம் ம்
அப்போ வந்து அவங்களுக்கு ஈஸியா ஏர்ன் பண்ணிக்குவாங்க
ம்
ஆனா இப்ப அப்படி இல்லிங்க இந்த வீட்டுக்கு நாலு வீடு இருக்குது அப்டின்னா நாலு வீட்ல ரெண் ரெண்டு வீடு கடையா தா வச்சுட்றாங்க
ம்
அதனால உங்களுக்கு தேவைகள் அதிகமாயி போச்சு
ம் சேரி சேரிங்க செரி சந்தோஷங்க பரவால்ல ஒங்களோட நினைவுக ளல்லா ஷேர் பண்ணீங்க எனக்குள்ளே ஒரு கிராமத்துக்கு போய்ட்டட்டு வந்த மாரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுங்க சேரிங்க சேரி நம்ம நீங்க அடுத்த வாரத்துல வரேங்க நேர்ல பாக்கலாம்
ஓகேங்க ஓகே
ஓகே வச்சுருங்க
ஓகே